ஆ அக்கா நல்லா இருக்கீங்ளாங்கா
நல்லாருக்கும்மா நீ நீங்க எப்பிடி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கேங்கா வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களாக்கா
எல்லாரு நல்லாருக்கோ நீங்க சாப்பிட்டீங்களா
ம் சாப்ட்டோக்கா நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டே
என்னக்கா செஞ்சீங்க இன்னைக்கு ஃப்ரைடே அதுவுமா
இன்னைக்கு ஸ்பெஷலா ஒண்ணுல்ல சும்மா சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்கா பொரியல் தா இன்னு கொஞ்ச நாள்ள நாங்க ஊருக்கு வேற கெளம்புறோ அதனால ஆ சொந்த ஊ சொந்த ஊர் கெளம்புறோ அதனால இருக்கிற காய்கறிய காலி பண்ணினுட்டு
ஆம்மா இதுதா எல்லாருமே எல்லாரு இததா பண்ணுவாங்க எங்கயாது கெளம்பறா தா இருந்தா வீட்ல இருக்கறதல்லா என்னமோ எப்படியு வந்துருவாங்க ஒரு வாரத்துல இருந்தாலும் இருந்த இருக்கிறதெல்லா பிரிட்ஜில வச்சா நல்லாதா இருக் ஓ எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கெளம்பிடுவாங்க எங்கேங்க்கா திருவிழாக்கு போறீங்களா
ஆவ் சொந்த ஊருக்கு போறே சோ இருவது நாலு இருவது நாள் ஆயிடும் அதனால ம் அப் பாத்தன் பிரிட்ஜிலே என்னெல்லாம் இருக்கு அப்டின் சொல்ட்டு இன்னைக்கில்லாம் சாம்பாருக்கு என்னென்ன போட்டுறலாம்ங்கிறத பாத்து அத மட்டும் பஃஸ்ட்டு எடுத்து இன்னைக் காலி பண்ணிடுவோம் சொல்ட்டு பாத்தன் அத முடிச்ட்டன்
ஓகே ஓகே என்னக்கா சம்மர் லீவுக்கு கெளம்பிட்டீங்களா இல்ல
ஆ ஊர்ல கோயில் திருவிழா இருக்கு ஆனா எப்டியும் சொந்த ஊருக்கு கு இந்த லீவோட கொஞ்சம் போய் இருந்துட்டு வர்லா அப்டின்ட்டு ஒரு எண்ணத்துல தா கெளம்புறோ
எப்டிங்க்கா வர்ஷோ வர்ஷோ அங் போயிடுவீங்ளா சம்மர் லீவுக்கு இல்ல இப்ப திருவிழானால போறீங்ளா
வர்ஷோ வர்ஷமே போய்டுவோம் வர்ஷோ வர்ஷோமு கோயில் திருவிழாவும் அதே டைம்ல தா இருக்கோ ஆ அந்த லீவ்ல பிறகு எப்டியு பஸ் பசங்கள வச்சுட்டு இங்கேயே இருக்க முடியாது செரி ஊருக் போனா எங்கயாவ்து பக்கத்துல போயிட்டு வந்துருவோ கோயிலுக்கு அந்த மாதிரி எதோ ஒரு இது பக்கத்துல போயிட்டு வந்துர்லா அப்டின் சொல்ட்டு அதனால அந்த லீவ கணக் பண்ணி கொஞ்சோ ஒரு அ ஒரு மாசம் அந்த மாதி கொஞ்சோ ஊர்ல இருந்து வர மாதிரி இருக்கலாம்ட்டு நம்ம ஊர்லயும் மறக்க கூடாது அதனால அதுபில்ல ஒரு ஒரு மாசம் அப்டி போவோ இந்த தடவ நா ஒரு டுவெண்டி டேஸ்ல வந்துற மாரி பிளான் பண்ணிட்டோ
இந்த ஒரு சாக்கு வச்சு எப்டியாவ்து நம்ம ஊருக்கு போய்ற்லாம் வருஷத்துக்கு ஒரு டைம் எல்லாத்துக்கு
ம் ஆமா ம்
ஓகேங்க்கா
நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்களா இல்ல படிச்சு முடிச்சாச்சா
இல்லங்க்கா நா படிச்சு முடிச்சட்டேன்க்கா ஜாப் வந்து பாத்துட்டு இருக்கே எதுவு கெடச்சா ஒன்னே போய்டுவேங்க்கா
ஓ சூப்பர் சூப்பர் ம்
ம் நீங்ளா எப்டிங்க்கா முடிச்சீங்க
ஆன் ம் நா ஸ்டடிஸ்லா அதுதா நா நா கல்யாண ஆயி ஒரு டுவெல் இயர்ஸ் ஆகுது நா ஆம் அ அப்பவே முடிச்சிட்ட அப்றவு ஆ அதுக் பெறகு ஃபுல்லாவே ஹவுஸ் ஒய்ஃப்பா தா இருந்தே இதுவரைக்குமே வெளிய போய் வேல பாக் க்கவே இல்ல நா இருந்ததுமே நா பொறந்து வளந்தது எல்லாமே கிராமங்கிறனால பெருசா நா அங்க பொய்யு வேல பாக்ல ஒரே ஒரு எடத்துல கொஞ்சோ நாள் வேல பாத்த ரொம்ப நாள் வேல பாக்கல அதுக் பிறகு கல்யாண ஆயிடுச்சு அங்க ஆனா இந்த மாதிரி நா இப்ப இருக்கிற சிட்டி அந்த மாத் க்கு வேல வாய்ப்புலா அதிக இல்ல ஆ கொஞ்சமா அவ்ளவா வேலைவாய்ப்பு கெடையாது நா இருந்தாலும் ஒரு எடத்துல கொஞ்ச நாள் வேல பாத் இப்ப ரொம்ப நாள் பாக்கல ஒரு ஒன் இயர் கூட ஒழுங்கா வேல பாக்கல நெறைய கத்துக்கவும் முடியில அதுதா ஆசியா கிராமப்புறத்துல
மாரி நம்ம நெறைய கத் கத்துக்க முடியு
ம் ம் ம் அந்த மாதிரி எதுவும் கத்துக்ல ஆ ஆமா ஆமா ஆமா இங்க வந்த பிறகும் அப்டியே குடும்பம் அப்டி இப்டி போய்டுச் சேடும் வெளியில போய் எதுவும் பாக்ல அதுக்கப்றோ அப்டியே ஹவுஸ் ஒய்ஃப்பாவே இது வரைக்கும் இருந்தாச்சு
ஓகேங்க்கா நானும் பெறந்ததெல்லா எல்லாமே வில்லேஜ் தா இப்ப இருக்கறதும் வில்லேஜ்ஜி தா
ம் ம்
இருந்தாலும் அந்த சொந்த ஊருன் விட்டு போற்துக்கு மனசு வரமாட்டேங்குது
ம் அப்டிதா இருக்கக்கூடாது இல்லல்ல நம்ம அனுப் நம்ம அனுபவத்த சொல்றோ ஆனா அது வந்து உண்ம அது வந்து இப்போ ஒரு வேலை வாய்ப்பு தா ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு மரியாதையோ ஒரு கான்ஃபிடென்ட் எதுவேனா குடுக்குறது அதுதா
சொல்றதா க நமக்கே தோணும்ல நமக்குன்னு நம்ம வாழ் போறதுக்கே நமக்கு பணம் தானேக்கா தேவ அதுக் ஒரு வேலைக் போனா தானே நமக்கும் ஒரு ஒன் நமக் இப்பல்லா வேல கொன்னயது இப்பெல்லாம் பாத் முன்னல்லா பாத்தீங்கன்னா ஆம்பளைங்க மட்டும் வேலைக்கு போவாங்க இப்பல்லா லேடிஸும் வேலைக் போவ ஆரம்பிஷ்ட்டாங்க ஈக்வல் ஈக்வலா அப்டி இருந்த தா இப்ப மேனேஜ் பண்ண முடியுது இல்லயா ஃபேமிலியவே அப்டி இருக்கப்ப நமக்கே தோணும் நம்ப வேலைக்கு போனா தா நமக்கு இல்லன்னா போர் அடிச்சிடும் வீட்லயே இருந்து என்ன தா பண்றது சும்மாவே இருந்து அப்டி இருக்கப்ப இதுவும் ஒண்ணு தடுக்குது இவ்ளோ நாள் இருந்துட்டோம் வேலைக் க்காக வந்து சொந்த ஊரவுட்டு போணுமா அப்டினு ஒரு இது ஏக்கோம் வேற நம்மளே போனு நெனைச்சாலு சரி ஊர் வந்து இல்லல்ல நீ போவாதா எ கூடயே இரு அப்டிங்கிற மாரி ஒண்ணு தோணு அதனாலதாக்கா
வந்து நமக்கு ஒன்னு செய்யப் போறதுல்ல நமக்குன் ஒரு வாழ்க்க அமைஞ்ச பெறகு நமக்குன் ஒரு மரியாத குடுக்கறதே அதுதா பணோ நம இதுவு அந்த வேலையால பணமு கெடைச்சிடு அது வேற குடும்பத்துல நமக்குனு ஒரு மரியாத கெடைக்கிறது அந்த வேலைய வச்சிதா கெடைக்கு அது அது நா நெறைய எடங்கள்ல பாத்துருக்க ஆ அது நா ஒணர்ந்திருக்கிறே ஏன்னா
கன் சொல்லிட்டீங்க
ம் ஆ உண்ம அதனால ஊர்ல ஊரு நமக்கு முக்கியம் தான் ஆனா ஊர நம்ம எப்பவோ ஒரு தட பாத்துக்கலா அது பிரச்சன இல்ல நம் நம்ம ஊர நம்ம மறக்யே போறதுல்ல எந்த காலத்தியுலேயும் எங்க போனாலும் நம்ம ஊர நம்ம மறக்க மாட்டோம் நம்ம பெறந்து வளந்த ஊர ஆனா நமக்கான எடத்த நம்ம உருவாக்கிக்கிடணும் நம்ம அ த நம்ம ஊர விட்டு போகையா அது அதெல்லா யோசிக்க கூடாது நம்ம வேலைய நம்ம ஒண்ணு நமக்குன்னு ஒண்ணு வேலைய உருவாக்கிக்கணு ஒரு கல்யாணத்து முன்னாட்டி கொஞ்ச எஸ்பீரியன்ஸ ஃபஸ்ட் நம்ம கத்துக்கணு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் வேணு அதுக்கு பிறகு கல்யாண முடிஞ்சப்புற நம்ம கொஞ்ச காலம் ஒர்க் பண்ண முடியலனாலு அதுக்குப்புற கொழந்தைங்கனு போது பெருசான பிறகு நம்ம வேலைக்கு போயிக்கலா ஆ அப்போ அதுக்கான தைரியத்தை குடுக்குறது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டைம்ல நீங்க வேஸ்ட் பண்ணாம ஒரு வேலைக்கி போய் ஜாயின் பண்ணிருங்க
ஆ ஒகே எல்லாரு அப்படிதா சொல்றாங்க ரிலேட்டிவ்ஸ் கூட சொல்றாங்க இல்ல இல்ல நீ வந்து இதயே பாக்காத இன்னொரு ரீசன் என்னென்னா அம்மானீன்ன நா வந்து சிங்கிள் பொண்ணு ஓகேங்களா அதனால நா வந்து அம்மா நீ நா ரொம்ப பாசம் அதன விட்டு போற துகுனு வந்து மனசு வராது அதனால வந்து இந்த ஒரு ரீசன் சொல்லிருவே நானு இல்ல அம்மா விட்டு போறதுக்கு எனக்கு மனசு வர்ல சரி கல்யாணம் வரைக்கும் இன்னும் ம அலையன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க சரி கல்யாணம் வரைக்கு எப்படியே இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டா அங்க போய் ஏதாது ஜாப் போயிருவே நா கண்டிப்பா ஆனா அது வரைக்கும் நா அம்மா கூட இருந்துகிறேன் நா அப்டின் இல்ல இல்ல நீ அம்மாவே பாக்காத அப்புற உ லைஃப்னு ஒண்ணு இருக்குல்லையா இருக்கட்டு இருந்தா ஆஃப்டர் மேரேஜ் நா பாத்துக்கறே ஜாப் வந்தா எப்ப வேணாலு நா போய் வாங்கிகுவே அ இருக்கற கொஞ்ச நாள் வந்து அம்மா கூட நா இருந்துக்கறேன் அப்டின்ட்டு அவங்களுக் கொஞ்ச எனக்கு ஒரு இது அ சரி நம்பளு போயிட்டு தனி எப்படியு கல்யாணத்துக்கு அப்புறமா தனியாதா இருக்க போறாங்க அது வரைக்குமாவது கொஞ்ச கூட இருந்தா கொஞ்ச நல்லா இருக்குமே அப்டின்ட்டு ஒரு இதுலயே அப்டியே இரு ந்தா வேற ஒன்ன இல்ல என்னதா இருந்தாளும் இல்லைங்கா நா மட்டுதா அதானே சொன்னேனே ஒரே பொண்ணு அதனால வந்து சரி கொஞ்ச அம்மா ரொம்ப சின்ன வயசுல இருந்து அம்மா அம்மான்ட்டு அப்டியே ரொம்ப அம்மா கூட இருக்கற பொண்ணு அதனால போறதுக்கு மனசு வர மாட்டேங்குது என்னதானாலு அம்மா யாரும் விட்டு போக மாட்டாங்க சீக்கிறோ அதனால ரொம்ப எனக்கு அம்மானா இது அதனால செரி இருக்கற வரைக்கு இருந்து எங்க ஒரு நாலஞ்சு வருஷமா வேலைக்கி போயிருப்பே போயிருந்தா பரவால்ல போயிட்டு போது ஆஃப்டர் மேரேஜ் நா பாத்துக்கல அப்டின் சொல்ட்டு எவ்ளோவோ சொல்லுவாங்க ரிலேட்டிவ்ஸ்லா இல்ல இல்ல பரவாயில்ல நா இப்டியே இருந்துக் வே ஆஃப்டர் மேரஜ் பாத்துக்கிறே இருக்கற வரைக்கு அம்மா கூட இருக்கிறே அப்படினு சொல்லிருவே நானு
ம் ம் ம் ம்
அந்தமாரிங்கக்கா
ம் இந்த கல்யாணத்து முன்னாட்டி ஆயிரம் விஷய சொல்லுவோ இப்டி இருக்கலா அப்டி இருக்கலான்ட்டு அப் பேய்ட்டு ஆனா பெறகு ஆ நம்ம பேஸ் அங்க கிராமத்துலயே ஒரு வேள கல்யாண ஆயிட்டுனா கூட பிரச்ன இல்ல அதுக்புற நம்ம சிட்டி சைட்ல வந்து பாக்கும்போது சுல எல்லா பேரு நெறய பேர் நல்லா வளந்திருப்பாங்க அப்போ நம்ம அந்த டைம்ம மிஸ் பண்ட்டோ அப்டிங்கிற மாரி இப்ப நா இருக்குற எடோ ரொம்ப சிட்டி அப்போ நா நறைய நெனைக்க
பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து இருந்தது எல்லாமே வில்லேஜு இப்ப வந்து மேரேஜாயி சிட்டி சைட் போய்ட்டீங்க இப்ப நீங்க மேபி ஒரு சிட் சிட்டி சைட் இருக்கனால ஈஸியா உங்களுக்கு ஜாப் கெடச்சிரு நீங்களே சொல்லிருக்கீங்கள வில்லேஜ் சைட் இருந்தாலே ஜாப் கெடைக்கிறது ரொம்ப கஷ்டோ இப்ப நானு வில்லேஜ் சைடு ஜாப் கிடைக்காது போறதா இருந்தா ரெண்டு பஸ் து மாறி போற மாருக்கும் அதுலயே நம்ம டயடு ஆயடுவோ ஒண்ணு ஸ்டே பண்ற மாதிரி இருப்பாங்க நமக்கு ஸ் ஸ்டே பண்றது செட்டாகாது அது ஒரு ரீசன்க்கா அந்த மார்ருக்கப்ப சிட்டி சைட் போனோம்னா நமக்கு பிரச்சனைக இல்ல சிட்டி இப்ப ஆஃப்னவர் தா இருக்கு ஏதா ஆ ஸ் கம்பெனி போற மார்ருந்தா கூட இப்ப நீங்களே கூட போய்ருக்கலா ஆ இப்ப நீங்க சிட்டி சைட் போனனால ஜாப்க்கு நீங் ஏன்க்கா எதுவு ட்ரை பண்ணாமருந்தீங்க ஆஃப்டர் மேரேஜ்க்கப்றோ
அது குடும்ப சூழ்நில அதுக்கு பிறகு போக முடில அது கொ கொழந்தைகள் ஆய்ச்சு அதுக்கு பெறகு என்னோட சூழ்நிலையு அது கான வேல பாக்குறதுக்கான இது இல்ல அப்றோ நா கொஞ்சோ ஆனா வீட்லருந்து எதோ ஒண்ணு பண்ணிட்தாருக்கே அது ஆ ஆ வீட்லருந்து கொஞ்சோ ஒர்க் பண்ணிட்ருக்கே சில வேலைகள் பாத்துட்ருக்கே ஆ எனக்கு இப்போதைக்கி பசங்ள ப்ப படிக்க வச்சா போது அப்டிங்கற மாரி ஒரு இது இருக்கு ஏனா பசங்க இப்போ என்னோட பசங்கல்லா கொஞ்சோ பெரிய பசங் பசங்ளாவே ஆய்ட்டாங்க சிக்ஸ்த்து செவன்த்து அந்த மாரி ஒரு போய் பொண்ணு எய்த்து இப்போ தா பையே அவ அப்டி கொஞ்சொ சின்ன பையே ஆனா இப்ப அவுங்க ஆ படிக்கிற இதுல்லா நல்ல ப்ப நல்லா பெரிய ஸ்கூல்ல படிக்கிறாங்க ஆ பாடத்திட்டோலா ரொம்பவு டஃப்ஃபாவேருக்கு அப்போ வந்து இந்த டைம்ல இன்னு கொஞ்சோ அவுங்களுக்கு இன்னு நல்லா குடுத்துட்ருக்கலா கொஞ்ச அதுக்கான எஃபோட் நம்ம குடுக்கலா அப்டிங்கிற மாரி இப்போ தோணிருச்சி ஆனா எப்பவுமே அந்த ஒரு வேலை கொஞ்சோ ட்ரை பண்ணிர்க்லா அப்டிங்கற எண்ணோ இருந்துட்டேருக்கு மனசுக்குள்ளே இருக்கு நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சோ ஒழுங்கா ஒர்க் பண்ண போயிருக்கணுனா அதுக்கான சூழ்நிலை எனக்கு அமையல வெளிய போய் வேல பாக்கறக்கான சூழ்நில அமையவே இல்ல பெ நல்ல சிட்டில தாருக்கே அமி அமைய‌ல ம் ஆமாமா அதுதா அமையல ஆனாலு நா சும்மாருக்க மாட்டே எதாவ்து ஒண்ணு பண்ணிட்டேருப்பே எப்பவு சும்மாருக்க கூடாதா ம்
சேந்துட்டோம் எதுக்கு நம்ம சும்மாருக்கணு அப்டின் நம்க்கே தோனு
ம் ம் ம் ம் ஆமா அதுனால அது கொஞ்சோ இருக்கு பெறகு வேற எதுலயாது விருப்போருக்கா ஆ
வேற எனக்கு இந்த ஆ டிராயிங்ஸ்லா பண்ணுவேங்க்கா நல்லா டிராயிங் பெயிண்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த மாரி நானு சும்மாலா இருக்க மாட்டேங்க எனக் ரீடிங்ஸ்னா ரொம்ப புடிக்கு புக்ஸ் ரீட் பண்ணுவே இல்லனா ஃபோன்ல எதாவ்து ஸ்டோரிஸ் பாத்துட்ருப்பே ஆ பெயிண்டிங் சொன்னீங்கள பெயிண்டிங்ஸ் புடிக்கு டிராயிங் பண்ணுவே நற்ரா நல்லா கோலோ போட்டுட்ருப்பே எப்பயுமே அடிக்கடி இந்த மாரி ஹேப்பிட்லா இருக்குங் தோம் சேரி ஓகேங்க்கா எனக்கு கொஞ்சோ ஒர்க் க்கு கொஞ்ச இருக்கு அத நா போய் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு நா கால் பண்றே நீங்களு உங்களுக்கு எதுவு ஒர்க் இருக்காங்க்கா
ஆ ஆமாமா எனக்கு வேலருக்கு
ஆ செரிங்க்கா போய்ட்வாங்க நம்ம போய்ட்டு வந்து மறுப்டி பேசலா
ஓகே ஓகே பாய்